ஆ வணக்
வணக்கோங்க என்ன பண்றீங்க
நானா நானே இப்பதாங்க டிஃபன் சாப்ட்டு முடிச்சுட்டு தோட்டத்துல எல்லா போய் தண்ணி செடிங்கலுக்குலா தண்ணி விட்டுட்டு பாவ ரொம்ப வாடிட்டு இருந்ச்சு ரெண்டு மூணு நாளா மழ இல்ல முந்தானேத்து ஒரு நாலு நாளைக்கு நல்லா மழ வந்தது
ஓகே
மழ வர் மழ வரும்போது நல்லா இருந்தது மினு இது தண்ணி தண்ணி சவுண்ட் வந்துனே இருக்குப்பா உங்கள்து
இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப இல்ல கொஞ்ச தனியா வந்து பேசுங்க
ஆ சொல்றங்
ப்ப செடிங்களுக்கெல்லா தண்ணி ஊத்திட்டு அப்டியே எல்லாத்தையு எல்லா வாடிட்டு ருந்துச்சு எல்லா செடிங்களுக்கு இப்போததண்ணி விட்டுட்டு வந்த
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் இங்கயு அப்டிதா மழ இல்லாம இருக்கு
ம்
நேத்து கொஞ்சோ இதுவா தா இருந்தது வெக்கையா தா இருந்தது ரெண் ரெண்டு நாள் நல்லா மழ பெஞ்சதுல்ல சூப்பரா ருந்தது கிளைமேட்டே நல்ல ஜில்லுனு தூங்குறதுக் க்கு நல்லாவே இருந்தது இப்ப கொஞ்சொ கஷ்ட டமாதாருக்குது இன்னக்கி ரொம்ப வெயில்ப்பா காலையில நாங்க எட்டு மணி எழும் போது அவ்ளோ வெயிலு ஸ்வெட்டாவுது இப்ப அதுதா வேல செய்யு போது அப்டியே ஸ்வெட்டாய் ஸ்வெட்டாய் ஒரு மாரி இருக்குது டயாடாவுது மின்ன நல்லா ருந்தது
ஆம்மா சில்லா ருந்தா கொஞ்சோ நல்லாதா ருக் க்கு ரொம்போ கஷ்டமா ருக்குப்பா மாரி செடிங்களுக்ல்லா அதா இப்ப தண்ணி ஊத்திட்டே மாதுழம்பழோ மின்ன ஒரு பன்னெண்டு பழொ விட்டுட்டுருந்துச்சு இப்ப அப்டியே இருபது பழமாய்ட்டுக்குது நேத்து ஒண்ணு பாரு நேத்து ஒண்ணு பாரு கொஞ்சோ வெடிச்சுட்ட மாரி இருந்தது பாத்தா இவ்ளோ சூப்பரா இருந்துச்சு கட் பண்ணி பாத்தா ரெட் டிஷ்ஷா நல்லா கொட்டெல்லா பெருசாகிட்டுருந்துச்சு உள்ள அருமையாருந்தது நேத்துக்கு கட் பண்ணி சாப்ட நல்லாவே இருந்தது
வீட்லயே வெளஞ்சதா
ஆமா வீட்லயே வெளையுதுப்பா பப்பாளி பழோ நாங்க என்னென்ன போட்ருக்கோனா
ஆ
மாதுழம்பழோ பப்பாளி பழோ ஆ கொய்யாப்பழோ சீத்தாப்பழோ மாங்காப் பழோ மாங்கா பழோ இப்போ தா சீசன் எல்லாமே கட் பண்ணிட்டோ
அப்ப எடோ நல்லா தாராளமா இருக்கு போலருக்கு உங்களுக்கு
இப்ப தாராளமா இருக்கு வீடு இருந்ததுபா அங்க எங்கள்து வீடு இருந்தது நா என்ன பண்ணெ அ அந்த மழ காலத்துல அப்பல்லா மண்சொவர் இல்லேங்ளா எங்க மாமனார் கட்டுன புதுசு அது அது ரொம்ப பழைய வீடுனால எங்க வீட்டுக்காரு எடுத்துட்டார் அது அந்த வீட்ட சரி மழக்கெல்லா இப்ப அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு எப்டிருக்கு முப்பதுக்கு முப்பது எடோ ருக்கு பெருசா தாருக்கு எடோ
ஓ செர் செர் செர் அ
துல வந்து இப்போ இது பண்ணிருக்காங்க நல்லார்க்கு
ஓ சூப்பர் சூப்பர் ம்
ம் ம் ம் ம் ம் அப்பரோ நீங்க தா சொல்லணு
அப்ரோ பா ஸ்கூல்ல இப்ப அவனுக்கு புக்ஸ் எல்லாமே நா அட்ட போடணு அட்ட போ டு லேபிள ஓட்டனு அதுல இவருக்கு வந்து புடுச்ச லேபிள தா ஒட்டுவேனு ஒட்டுவாரு இந்த லேபிள் தா ஒட்டணு அப்டின்ட்டு சேர் அதனாலதா சேரி அவரு கீழ டிவி பாத்துட்ருக்காரு நா மேல வந்துட்டு தனியாச் நம்மதுக்குள்ள நீட்டா வச்சிட்லா ஏன்னாக்கா நா ஒருலே லேபிள் நா ஒட்டுனா அது மேலயே இவே ஒட்டுறேன்னு ஒட்டுவா ஒட்டுவோ அது லாஸ் ட் டைம் அப்டி பண்ணிதா கிழிஞ்சிச்சு கிழி ஞ்ச்சு போச்சு சரி நீயே ஒட்டுடான்னு குடுத்தா எப்டினாலு இப்டி கரெக்டா ஒட்ட மாட்டேங்ற எப்டினாலு ஒட்டிட்றா பாதி கிழிச்சுட்றா அ சொன்னாலும் கோவோ வருது அவருக்கு
என்ன கஷ்டோன்னா உங்ளுக்கு அந்த அ அட்ட போட்டு எடுத்துட்டு போயிட்டு குடுத்துட்டு வர வரையு கொஞ்சோ கஷ்டோதா பாருங்க அம்மா எல்லாத்துக்கும் பேட் பண்ணி எல்லா த்துக் மேல கவர் பண்ணி பின் பண்ணிடுங்கப்பா அது ஏற்கணக்கல அப்டியே வந்ருது அதுல
அதுதா இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க இவுங்க எப்பவுமே குடுக்க மாட்டாங்க ஸ்கூல்ல அட்ட
ஆ
டைம் வந்து நாங்களே குடுக்குறோ அட்ட நீங்க வாங்காதீங்க அப்டினு ஒன்னு சொல்டாங்க இப்பே இவுங்க அப்பா இல்ல இப்ப நாங்க ஊருக்கு போய்ட்டு நாங்க ச சாட்ட டேதா வந்தோம் சாட்டே வந்த ஒடனே போய் புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் போர்த்துதா சு ஆக்சுவலா ஃபஸ்ட் இருந்தது ஸ்கூல் ரியோப்பன் அப்ப இந்த கவர்மெண் ட் இது பண்ணதுனால போர்த்து மாத்தி வச்சாங்க நீ எப்ப இவுங்க எப்ப குடுத் த அட்டா நீ எப்ப போட்றது இ த்ரீ டேஸ்லதானே நீ பிரீயா இருக்க இப்ப போட்டு முடுச்சுடு இது பண்ண டிலே பண்ணாத அப்டின்னாரு செ அதனால தா சேரி போட்டுவிட்ருக்கே போட்டாக்கா இப்போ என் பையனுக்கு லேபிள்ல நீ ஒட்றதா நா ஒட்றதா பண்ற மாரி அவுங்களுக்கு ஒரு இது இருக்கு உம் அது ஒரு பிரச்சன ஆ அது தா
சரி ச
ம்
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா இருக்கும்ல எல்லாமே இருக்கு ஆனா நீட்டா பண்ணும்பது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கெடைக்குது என்னடா இது நம்மளே பண்ணாதா எல்லாமே அ மத்தவங்க கிட்ட குடுத்தாலே ஐயோ இது எதுன்னா க கட் பண்ணிடுவாங்களா என்ற மாரி ஒரு ப இது இருக்கும் என்னதா நா கூட அப்டித்தா எல்லாமே நானே இழுத் து போட்டு வச்சுக்குவே செஞ்சு முடிச்சுட்டு பின் பண்ணிட்டுஅந்த காவர்ரெலா போட்டு லேபிள் ஒட்டி நேம் எழுதுற வரையும் எந்துதா
ஆ
ஸ்கூல் பசங்கள்து கூட பசங்களுக்கு எதுனா சரியா இல்லன்னா நானே அ த கட் பண்ணிட்டு அப்டியே நானே எல்லா டூல்ஸும் வச்சிருப்பே கையில சிஸ்ஸரு அ பின் பண்ற பின்னு எல்லாமே வெச்சிருப்பே டக்குன்னு நானே பண்ணி முடிச்சடுவே பண்ட்டு அந்த லேபிள நானே நேம் எழுதி எதோ ஒரு சீடி மார்க்கர் ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க ப்ளூ கலர் இல்ல ரெட் கலரு சீடி மார்க்கர் சீடி மார்க்கர்ன்னு கேளுங்க நீங்க அதுக்குள்ள நீங்க ஸ் அந்த மார்க் கர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உள்ள நீங்க லேபிள் மேல நீங்க அது எழுதிட்டீங்களோ இல்ல உள்ள அட்டை மேல நீங்க எழுதிட்டு மேல கவர் போட்டா அப்டியே இருக்கு அழியாது நீங்க இயற் கணக்குல எண்டு வரையும் அது அழியவே அழியாது
அவரு சின்ன வயசுல கூட கிளிக்கலப்பா இந்த லாஸ்ட் இயர் தா ஃபுல்லா குடுத்த ஒரு மாசத்துலயே எல்லா அட்ட கிழிஞ்சிச்சு மடங்கிடுச்சு ஃபிரண்ட் பேஜ் பேக் பேஜ் எல்லா கிஞ்சிடுச்சு
எல்லா எடுத்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இப்ப தேடு ஃ ஃபஸ்ட்டு செகண்ட்ல நோட் எடுத்து எடுத் து க்ளாஸ் ஒர்க் எழுத ஆரம்பிப்பாங்க இப்ப க்ளாஸ் ஒர்க் வீட்டு குடுத்தனுப் பிட்டாங்கன்னா அது மெய்டன் பண்றது ரொம்ப கஷ்டமாக்கு அவுங்களே ஸ்கூல்ல வாங்கி இப்ப ஸ்கூல் வாங்கி வெக்க கூடாதுன்ட்டாங்க ஸ்கூல்ல எல்லா எ அ அத குறிப்பிட் ட நோட்டுக்கு தா ஒரே அஞ்சே சப்ஜெட் நோட்டுக்கு மட்டு தா பசங்க கிட்ட இருக்கு இருக்கணு அதுல வந்துலே பாதியா பிரிச்சுட்டு ஹோம் ஒர்க் க்ளாஸ் ஒர்கா பிரிச்சுர்னு இதுல ஹோம் ஒர்குனா இதுல க்ளாஸ் ஒர்க் அப்டியே அதே மெயின்டன் பண்ணு நெறய பேடனா ஒரு இப்ப மூட்ட மாரி பசங்களுக்கு வந்து அதிக நோட்ஸ் எல்லா குடுக்க கூடாதுன்னுட்டாங்க இப்ப த்ரீ டேம் பிரிச்சுட்டாங்க இல்லீங்களா ஃபஸ்ட்டு டேம் நோட் எல்லா வாங்கி வெச்சுடுவாங்க செகண்ட் டேமு தே டேம் இதுல வாங்கி வெச்சுருவாங்க ஃபஸ்ட் டேமு நோட்டு மட்டுந்தா பசங்க கிட்ட இருக்கு ஃபஸ்ட் டேம் முடிஞ்சிச்சுன்னா அதெல்லா கூட கலெக்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே கலெக்ட் பண்ணிடுவாங்க ஆமா பசங்களுக் கு வந்து என்னன்ன கவர்மெண்ட்ல வந்து அதிகமா பேர்டன் குடுக்க கூடாது ஆ எப்டி சொல்றது அ இந்த பேக் எல்லா அதிகமா தூக்கிட்டு திரியே பசங்ள ரொம்ப வெயிட்டா தூக்குறாங்கில்லைங்ளா
ஆமா ஆமா ஆமா
இதனால வந்து அது இருக்க கூடாதுன்றதுக்காக அது அது இது பண்ணிருக்காங்க ஆமா சில ஸ்கூல் மேனஜ்மெண்ட்லய இப்ப அதுதா குடுத்துருக்காங்க டீச்சர்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து இப்ப சப்ஜெட் வைஸ்ல குடுக்க கூடாது இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெட் மட்டுதா ஹோம் ஒர்க் தரணு ஒரு ரெண்டு ரைட் டிங் ஒரு ரீடிங் குடுத்துருணு அந்த மாத்ரி மின்னல்ல அஞ்சு சப்ஜெட்டு ரைட்டிங் குடுப்பாங்க ரீடிங் நம்மல்லா டைரி எழுதம் போது நா என்னோட காலத்துலல்லா எங்க டைரி அதுதா குடுப்பாங்க எல்லாமே எழுதணு அஞ்சு சப்ஜெட்டு எழுதிட்டு வர்ணு இப்ப அப்டில்லா கெடயாது சப்ஜெட் கொறச்சுட்டாங்க நெறய ரீடிங் குடுக்க சொல்ட்டாங்க இது படிக் கிறது வந்து கம்மி தா அ ரைட்டிங் வந்து கம்மியா பண்ணிட்டாங்க
ம் ம் ம் ம் எங்க உங்க பைய்யே நல்லா படிப்பாங்களா
ஆ சூப்பரா படிப்பாம் பா எல்லாமே அவ மார்க் எல்லாமே ஏ கிரேட் தா
ஓ சூப்பர் சூப்பர்ப்பா அப்ப நீங்க நல்லா இது என்க்ரேஜ் பண்றீங்க அவன நல்லா என்க்ரேஜ் பண்ணுங்க ஈவினிங்ல கம்பல்சரி ஒன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவுங்க கூட உக்காந்து க அவரு வர்றதுக்குள்ள ஒர்க் எல்லா முடிச்சுட்டீங்கன்ன வெச்சிக்கோ த்ரீ ஓ க்ளாக் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா அ சிக் ஸ் டூ செவன் எயிட் வரயு அவுங்க கூட ரெண்டு மண் நேரோ அழகா உக்காரலா உக்காந்துட்டு அதுக்கு மேல அவுங்களுக் டிஃபன் ஊட்டிட்டு பண்லா அதெல்லா வந்து நெஜமாதா ஸ்ஷெடியூல் வந்து லேடிஸ் வந்து பிரிச்சுக்கணு இப்ப ஒரு சில லேடிஸ் என்ன பண்றாங்க படிக்க வைக்கும் போதே இவுங்க அப்பதா போய் சமைக்க போறாங்க பசங்க வந்து அது மிஸ்யூஸ் பண்ணிறாங்க ஏ அதா அம்மா தா சமைக்க போய்ட்டாங்கல்ல அப்டின்ற மாரி து இவ்ங்க வந்து வேற மாரி வடுக்கி இப்ப அவ்ங்களே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒக்காரும் போது பசங்க வந்து ஓரளவு அது படிப்புல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அவ்ங்க ரொம்ப எஃபர்ட் எடுக்கிற ஸ் ஸ்டூடென்டெல்லா நல்ல மார்க்ஸ் தா இருக்கு நானே பாத்துருக்கே பேரண்ட்ஸோட எஃபெக்ட் இருக்குறவ்ங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் வந்து நல்லாவே இருக்கு
ஆமா
நம்ப சொல்லி குடுக்காதது கூட அவ்ங்க பேரண்ட்ஸ் நாலேஜோட நெறையாவே வருவாங்க ஒரு சில ஸ் சில டெக்னா அப்டி பயங்கரவா அட்வான்ஸ்டா இருப்பாங்கப்பா கொஸ்டின் கேப்பாங்கப்பா நம்ம என்னதா லெசன் எடுத்தாலு நடுவுல அவ்ளோ அழகா கொஸ்டின் கேப்பாங்க பையங்க நம்ம ஃபுல் ப்ரிப் பர்டோட போனா கூட ஏ மிஸ் இதுக்கு என்னத்துக்கு நீங்க இந்த ரீசன் இது ஏ சொல்றீங்க அப்ப இதுக்கு அதுக்கு நான் சிங்க் ஆகுது ஏ சொல்றீங்க அப்ப ஏ இந்த ரீசனுக்கு இதுக்கு சொல்றீங்க அப்ப இது ஏ இது வந்துச்சு அவ்ங்களுக்கு வெளக்கனு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போகு கிளாஸே
ஆமா ஆமா
பர்ட்டிகுலரா இந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டுடென்ட்ஸுக்குலா நெறைய டவுட்டு அந்த அது அந்த ஏஜ் ஆஃப் குரூப்பு இப்போ ஒன் டூ தேர்டு வந்து நம்ம என்ன சொல்றோமோ க தலையாட்டிப்பாங்க
ஆமா அ
எல் கே ஜி யூ கே ஜி வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ கேப்பாங்க அ இப்ப இந்த மாரி கேட்டகிரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸு இப்ப நைன்த்து டென்த்துல ஆக்சுவலி அவங்கலா எல்லாரு படிச்ட்டு வந்ட்டாங்க ஓவரால் போர்ட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகு ம் போது அவ்ங்களுக்கு டவுட் இல்ல அவ்ங்க படிக்கணுன்றது ஃபோக்கஸ் ஆயிடு இப்ப இந்த ஏஜ் ஆஃப் ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா வந்து அப்பதா வந்து தெரிஞ்சுப்பாங்க மா இந்த வேர்ட் இந்த வேர்டுக்கு என்ன மீஸ் மீனிங்கு இதுக்கு ஏ மிஸ் நீங்க அங்க இப்ப அந்த வேர்டு நீங்க யூஸ் பண்றீங்க அந்த மாரிலா நெறைய கொஸ்டின் கேக்குவாங்க அப்பற கொஞ்ச ஈஸியா இருக்கு பசங்கிட்ட கேட்டு நெறைய நாலேஜ் அவ்ங்களுக் கிட்டருந்து கூட கொஞ்ச வாங்கிக்கலா அவ்ங்களு ப்ரிப்பர் பண்ட்டு வருவாங்க மிஸ் நாளைக்கு இந்த வேர்டுக்கு மீனிங் நா பாத்துட்டு வந்ட்ட மிஸ் இது படிக்கலா மிஸ் இது இன்டரெஸ்டா இருக்கு மிஸுனுவாங்க
ம் ம் ம்
கிர்த்துக்கே ம் ஆ ஆ அதனால இப்ப ஸ்டூடென்ஸ நல்லா என்கரேஜ் பண்றதுனாலேவே டீச்சர்ஸ் கிட்டையு இருக் குது ஒரு பேரண்ட்ஸ் கிட்டையு இருக்கு அவ்ங்களுக்குள்ள நல்ல ஆரோக்கியமான ஒரு ஒறவு நல்லா நீ நீடிக் கும் போது டீச்சர்ஸ் கிட்டையு பேரண்ட்ஸ் கிட்டையு அந்த ஸ்டூடெண்ட் டோட ஃபியூச்சரான லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு
ஆமா ஆமா
அவ்ங்க மதிப்பாங்க லாஸ்ட்ல அந்த டீச்சர்ஸ இதுலா மதிப்பாங்க நெஜமா தா ரொம்ப நல்லாவே இருக்கு ம் ம்
சேரி நல்ல இன் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுனிங்க நல்ல இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க நாங்க இன்னொரு கால்ல நா உங்கள பாக்
கூப் அ அ நன்றிப்பா நன்றிப்பா நீங்க கட் பண்ணிக்குங்க